வெல்கம் தோழி
அழாதிங்க தோழி
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்க தோழி
தோழி இங்க ஒரே குழந்தைக சேட்டைகள் அதிகமாக இருக்கு
இப்ப வந்து என்னா தோழி பண்றது எல்லாத்தையு சொன்னாங்களா என்ன பண்றது பொறுமைலா சே இப்பயே பண்ணாதா செய்யுங்கிறாங்க
மணி என்ன ஆவுது இந்நேரத்துல ரோட்ல வந்து சைக்கிள் ரைடு போகணும்னு சொல்றாங்க
ம் ரொம்ப அடம்புடிக்கிறாங்க
ஆமா ஒன்னுமே பண்ண முடியல இதோட ஒரு பத்து ரைடு போயாச்சு வீட்டிற்கும் ரோட்டிர்க்கும் இருந்தாலும் பத்தாது என்று மறுபடியும் அவர்களை சைக்கிளை படி வரையில் தூக்கிக் கொண்டு வந்துவிட்டார்
ஓ அந்தளவுக்கு பெரியவங்காளாயிட்டாங்க
ஆமா
ம் சரிங்க தோழி அது ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி வேற அப்ற என்ன தோழி என்ன தோழி நீங்க தா சொல்லணு சரி இது என்ன அப்ப நீங்க பூ கட வச்சிருந்தீங்கன் சொல்லிருந்தீங்க இல்லையா
ஆமா தோழி
ம் ஆமா தோழி இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க தோழி ஆனா வந்து நீங்க இருக்கக்கூடிய எடத்துக்கும் அவங்க இருக்கக்கூடிய எடத்துக்கும் துரமா இருக்குறாங்க
சரி
ஆ அப்போ நீங்க பூவெல்லா கட்டி எப்டி நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க அத பண்ணிக்கிறீங்க கட்டி குடுப்பாங்க
இல்ல எவ்வளவு தூரம் இருக்கும்
ம் அதுதா இப்ப இப்ப இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்டின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து நீங்க பஸ் ஏறி போறது வர இந்த கிட்டதட்ட இந்த பங்கா வீடு அதுக்கு பக்கத்துலதா இருக்குறாங்க அங்கயே இருக்கறனால இங்க இப்ப நீங்க எங்க கடைகள் இருக்கு இல்லையா இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல மெயின் ரோட்ல கடைகள் இருக்கு இல்லையா அங்கயுமே அந்த கடைகள் எல்லாமே
ஆ
தோழி கண்டிப்பா வாழ்வாங்க நா பாத்துருக்கே நா பூ வாங்க போகும் பொழுது நெறைய பேர் கொழந்த அந்த கட்டுன பூவ கொண்டுந்து கொழந்தக வித்துட்டு போவாங்க பாத்துருக்கே
தப் தப் சரி தோழி இல்ல எனக்கு வந்து ஆமா
ஆ உங்க கணவருடைய தோழர் சுரேஷ் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கூட தோழருக்கு பாத்தீங்கன்னா அந்த வயதுல தா அவுங்களு இருப்பாங்க
சரி தோழி
அது வேணுமா அப்டி உங்களுக்கு அந்த என்ன அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நீங்க விசாரிச்சி பாருங்க
கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா நா இப்ப என்ன நெனைச்சிக்கிட்டு இருக்கேன்னா இப்ப நம்ம ஒரு எடத்துல இருந்து வியாபாரம் பண்றத விட ஆ எல்லா இடத்துலயுமே வந்து பூக்கடைகள் இருக்கு இல்லையா
ஆமா
நம்ம வந்து இத வந் து ஒரு மொத்தமா பூவ வந்து மூட்டை கணக்குல நம்ம ஃபர்ஸ்ட் வெலக்கி வாங்கிக்கிட்டு அத கட்டுறதுக்கு ஆள்களை போட்டு நம்ம கட்டிக் கொண்டு கடைகளுக்கு கடைகள் நம்ம குடுத்தா என்ன
ஆ அதுவுமே நல்ல யோசனை தா ஆனா வந்து ஏற்கனவே கடைகள்ல வந்து நம்ம ரெகுலரா வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா அதுக்கு நீங்க முன்னாடி நீங்க என்ன பண்ணனு
வந்து நம்ம எடுத்த ஒன்னே நம்ம வந்து இத போய் நம்ம கட்டிக்கிட்டு கடேல போய் கேக்க கூடாது முதலில் வந்து கடைகளுக்கு கடைகள் வந்து நம்ம ஆர்டல் ஆர்டர் எடுக்கணு ஆ ஃபர்ஸ்ட் எந்தெந்த கடைகளுக்கு தேவை இருக்கிறது எந்தெந்த கடைக் கி என்னென்ன பூ பூவரத்து தேவை எந்த பூ அதிகம் தேவைப்படுகிறது அப்டி என்று நம்ம ஒவ்வொரு கடைகளாக போயி கேட்டுக்கொண்டு ஆடர் ஆர்டர் எடுத்துக்கொண்டு அதுக்கப்றோ நம்ம வந்து இந்த பூக்களை அந்த கடைகளுக்கு வந்து நம்ம குடுத்தோம்னா கண்டிப்பா நம் ம வந்து ஒரு பத்து ரூவான்னு விக்கிறோன்னா அந்த கடைகளுக்கு ஒரு இருபது ரூபான்னு குடுத்தோம்னா ஒரு பத்துருபா நமக்கு லாபம் கெடைக்கு
ம் கண்டிப்பா நீங்க சொல்றது வந்து சரியான பதில் தா ஆனா இதுலயு ஒரு ஒரு இது தொல்ல இருக்கு என்ன அப்டின்னீங்கன்னா பூ வந்து எல்லா நேரங்களிலு ஒரே விலைக்கு வராது இல்லைங்களா இப்ப நீங்களே ஒரு கடைக்கி பூ வந்து பூ குடுக்குறீங்க அப்டின்னா ஒரு அதாவது ஒரு நாளைக்கு அம்பது ரூவான்ற பட்சத்துல ஒரு கடைக்கு பூ குடுக்குறீங்க பூ வந்து குறைந் அது அந்த விலை வந்து உங்களுக்கு நமக்கு வந்து இப்ப ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கெடைக்குது அப்டின்னா நீங்க வந்து இல்ல ஒரு இருபது ரூவாய்க்கு கெடைக்குது அப்படிங்கும்பொழுது நம்ம அந்த கட்டுற கூலி அதெல்லா போயி நம்ம கைக்கு ஒரு பத் து ரூவா ஒரு பயிஞ்சு ரூவா லாப வரு இல்லைங்களா அதுவே இந்த முகூர்த்த தேதி அப்டின்னு வரக்கூடிய இந்த முகூர்த்த தேதியிலயு செரி அப்றோ இந்த இப்ப விசேஷ நாட்களயு செரி பூ விலை வந்து கண்டிப்பா வந்து அதி க அளவுல வரு அப்டி வரு பொழுது இங்க வந்து பூ வந்து கம்மியான வெலை க்கு வராது சோ அதையுமே நீங்க பாத்து கவனமா கையாளணு தோழி ஏனா நம்ம ஒரே டைம்ல ஒரே நேரோ எப்பொழுதுமே ஒரே வெலய இருக்காது
ஆமா ஆமா இல்ல இல்ல அது வந்து இப்பயே பூக்கடைகள வியாபார பண்ணு போது என்ன பண்றாங்களோ அதைதா நா பண்ண வேண்டும் பூக்கள் வரத்து அதிகமாக கெடைக்கு போது விலை கம்மியாக இருக்கு பூக்கள் வரத்து கம்மியாக இருக்கு போது விலை அதிகமாக இருக்கும் அதன் ஆ அதன் படி நம்ப கணக்கிட்டு அதற்கேத்த விலையை வைத்து நம்மளு லாபம் வைத்து விற்க வேண்டியதுதா
ஆமா கண்டிப்பா ஏனா அப்டிதான் நம்ம வந்து செயல்படணு ஆ அது ஒரு இது த தெளிவா வந்து நம்ம முடிவு எடுத்துக்கணு நம்மோ கடை வந்து பேசு பொழுது குடுக்கு பொழுது து அந்த மனஸ்தாபங்கள் ல்லா வராம சரியா நம் நம் அத முடிவெடுத்து செயல்படணு
ஆ ட்டு தோழி என்ன ஏனா என் கணவர் வந்து வேறொரு யோசனையில் உள்ளார்
ஆ
ஆ நான் வந்து இந்த யோசனையில் உள்ளேன் அவர் வந்து வேறொரு தொழில் செய்வ செய்வது பற்றி பேசி கொண்டிருக்கிறார் எனவே எது சரியாக வரும் நமக்கு அ ஆமா அல்ல அவரு ஒரு தொழில் சொல்லிருக்கிறார் அதுவுமே நல்ல வியாபாரம் தா அ எனக்கு என்னன்னா நம்ம வந்து பொருட்கள வாங்கி வைத்தோம்னா அது வீணா போக கூடாது ம் ஆ அது வீணா போக கூடாது நம்ம வந்து அத ஒரு நாள்லயே நம்ப விக்கிற மாரியே இருக்காது ஏனா நம்ம இப்ப இதற்கு முன்னாடி நாங்கள் ஒரு தொழில் செய்தோம் அது வந்து உணவு தொழில் என்பதால் அன்று உணவு வீணாகற பொழுது வீணா போயிட்டுன்னா நம்ம அத ஒண்ணுமே பண்ண முடியாது தூக்கி தா கொட்டணு அதனால அது மாதிரி இல்லாம நம்ம பொருட்களை வைத்து வியாபார பண்ணலா அப்டிங்கற ஒரு எண்ணத்துலதா இருக்கே இப்ப கணவர் சொல்லி இருக்கிற யோசனையு நல்லா இருக்கு ஆ அவர்கள் இப்ப வெளில இருக்குறாங்க வந்தோன கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கலாம் என்று இருக்கிறே
ஆமா ஆமா கண்டிப்பா உக்காந்து பேசிதா நம்ம முடிவு எடுக்கணு அத விட நம்ம பூவு வந்துட்டு ரொம்ப ரொம்பவு நீங்க வந்து இப்போ ஒரு எடத்துல உக்காந்து விக்கிறது அப்டி வித் அதாவ்து நமக்குன்னு ஒரு எடத்த வந்து தயார் பண்ணிக்குணு அது மெயின்னான அந்த கோவில் பக்கத்துல வச்சு நம்ம வந்து தயார் பண்ணிக்கிட்டோ அப்டின்னா அது ஒரு நல்ல செயல்பாடு அங்யே உக்காந்து கட்றபடி கட்டிட்டு நீங்க சொல்ற மாரி இந்த அலுவலகங்களா இருக்கட்டு கடைகளா இருக்கட்டு இந்த மாரி எடங்கள்ல போய் பேசி நீங்க வந்து ஆ பூ குடுத்தீங்க அப்டினா அதுல் மே ஒரு நல்ல லாபோம் நம்மயி பாக்கலா அதாவ்து நமக்கு உக்காந்த எடத்துலுயு வந்து நம்ம வியாபாரோம் நடந்த மாரி ஆய்டு நம்ம கொண்டு போய் கு பூ குடுத்துட்டு வரலியும் அதுல ஒரு ஒரு நல்ல வியாபாரம் ஆய்டு இப்ப நா சொன்ன இல்லையா ஏற்கனவே இந்த பழனில என்னுடைய அக்கா அண்ண மகள் வந்து இருக்காங்க அப்டின் சொல்லிட்டு அவுங்க வந்து இந்த கோவிலுக்கு பக்கத்துலதா பூக்கட வச்சிருக்காங்க பூக்கட வச்சாங்க அதோட சேத்து இப்போ ஒரு மளிக கடையுமே தெறந்திருக்காங்க பக்கத்துல வீடு இருந்துச்சு அந்த வீட்டையுமே சேத்து வாங்கிட்டாங்க என்னனா அந்த எடத்துல உக்காந்து பூ கட்டுனாங்க அவுங்களுடைய கணவர் வந்து ஒவ்வொரு வீடா கொண்டு போயி ஒவ்வொரு கடையா கொண்டு போய் பா பூ போட்டுட்டு வராங்க சோ அதுல வந்து அந்த அ பழனி பக்கம் அப்டிங்கறதலா பூ வந்து அங்க நல்லாவே வெளைய கூடிய எடமா இருக்குது அப்டின் சொன்னாங்க அதுனால பூ வெலையு வந்து கம்மியா கெடைச்சுட்ரு கடைக்குது ரெண்டாவ்து இவுங்க கட்றத கொண்டு போய் அவ்ங்க கணவர் கொண்டு போய் போட்டுட்டு வந்துர்றாங்க ஆ என்க்கி நல்லா நெருக்கு அவ்ங்க கட்ருந்தாங்கனா பூவ கட்டிருந்தாங்க பாக்கறதுக்கு நல்லா இருந்துச்சு பூ பாக்கறதுக்கே அந்த மொட்டா வாங்கி அப்டியே அந்த மொட்ட அப்டியே வச்சு கட்டிறாங்க ஒரு மூணு நாள் வரைக்குமே வீணா போகாத அளவுக்கு அவுங்க வந்து அத தயார் பண்ணி வைக்கிறாங்க ஆ ஒரு கேரி பைல போட்டு வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஒரு வாழைல போட்டு கட்டி வைக்கிறதா இருக்கட்டு அத சிறந்த முறையில் பக்குவப்படுத்தி வைக்கிறாங்க மூணு நாளு வீணா போகாம்லே இருக்கு பூவு சோ அந்த மாதிரி நுனுக்கங்ள நம்ம தெரிஞ்சுக்குணு ஏனா நம்ம வந்து பூ வாங்கி வீணாவு போய்ட கூடாது அதுனால எந்த அளவுக்கு வீன்போகாம வச்சுக்க முடியு அப்டின்றத பக்குவத்த நுனுக்கங்களையு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அத நம் வந்து செயல்படணு
கண்டிப்பாக தோழி ஏனா இப்போ வந்து நம்ம கடை போட்டு வியாபாரோ பண்ணுவதை விட ஒவ்வொரு அலுவலகங்கள் இருக்கு இல்லயா அங்க கூட கேட்டுட்டு ஏனா சில சில அலுவலகங்கள்ல என்ன பண்றாங்கனா தெனமுமே பூஜை போட்றாங்க தெனமுமே கடவுளுக்கு பூச தராங்க அப்புடி இருக்குறப்ப அந்த அலுவலகங்கள நம்ம கேட்டு நமக்கு வந்து மாதம் அ அ ஒரு அமோண்ட்ட வந்து நமக்கு தர மாரி நம்ம கணக்கிட்டு மாதோ மாதோ நம்ம பணம் வாங்கிக்கொள்ற மாதிரி நம்ப அவுங்கள்ட்ட பேசிட்டு தெனமு பூ குடுக்கலா இல்ல அவுங்ககிட்ட வந்து நம்ம முன் முன்பணமா ஒரு அமோண்ட்ட நம்ம வாங்கிக்கிட்டு அவுங்களுக்கு நம்ம பூ குடுத்தோம்னா நமக்கு கொஞ்சோ லாபமு இருக்கு நம்ம சப்போ சப்போஸ் அவ்ங்க பூ க பூ வாங்கிட்டு பணோ குடுக்குலேனாலு அந்த முன் பணத்துல இருந்து கழிச்சுக்குலா
கண்டிப்பா கண்டிப்பா
னால் யோசனையாக இருக்கு தோழி ஏன்னா வந்து நம்ப கட கடைகள் அலுவலகங்கள் அ அப்பறம் வந்து கோவில்கள் இது மாதிரி என்னா கோவில்னா தனமே கண்டிப்பா போட்டுதா ஆகணு அதனால இதே மாரி கொஞ்சோ எடத்த நம்ம பேரு பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அவங்கல்ட பேசிட்டு நம்ப ஆர்டர் எடுத்துட்டு பண்ணலா அப்படிங்கற ஒரு எண்ணம் இருக்கு பாப்போம் எந்த அளவிற்கு கை கொடுகிறது என்று தெரியவில்லை
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆனா நீ எடுத்த முவு நல்லா முடிவுதான் மீண்டும் வேற தலைப்புல பேஸ்லா தோழி நன்றி தோழி
நன்றி தோழி